ஹலோ
சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர்
வணக்கம்
எப்டி எப்டி இரு நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்க சிஸ்டர் சாப்ட்டாச்சு நீங்க சாப்டிங்ளா
சாப்ட்டோ என்ன ஸ்பெஷல் சாப்ட்டிங்க
நா இன்னிக்கி சிக்கன் க்ரேவி
ஓகேஸ் என்ன சிஸ்டர் சேட்டடே அன்னிக் சாப்ட்ருக்கீங்க
சேட்டர் டே அன்னிக்கு சாப்டாமே சேட்டடே சண்டே நாங் இந்த மாதிரிதா சாப்டுவோ
அப்டிங்லா சிஸ்டர் நல்லா சாப்டுங்க சாப்டுங்க நல்லா சாப்டுங்க ஆமா நா இன்னிக்கு வெஜ்டெபிள் பிரியாணி பண்ண
ஓ நல்லா நல்லா பண்ணீங்களா
சூப்பரா இருந்துச்சு நம்ம செஞ்சது நம்மளே தன புகழ்துணு புகழ்ந்து காமிகிணு
அப்படிதாஸ்டர் ஏற நம்புளே செஞ்சி நம்பளே சாப்புடும் போத் தா
ஆமா என்ன தெரியுது சிஸ்டர்
நல்லாருக்கா நல்லால்லியா அப்டின்தா
ஓக்கே சிஸ்டர் அப்றோ உங்குள்க்கு ட்ராவல்லா ரொம்ப புடிக்கிமா லாங் ட்ராவல் போய்ர்கீங்ளா
ப்போ ரொம்ப புடிக்குஸ்டர் அதுவு நைட் அதுவு நை டேம்ல ட்ராவல் பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப புடிக்குஸ்டர்
ரொம்ப ரொம்ப புடிக்கு எங்கெலா போய்ர்கீங்க இதுக் முன்னாடி
நா இதுகு முன்னாடி கொச்சின் கேர்ளா
ம்
ஆ அப்புடே ஒ ரவுண்டு ஆ திருப்பதி
ம் ஓ திருப்பதிகெல்லகா போய்ர்கீங்ளா
ஆமாஸ்டர் இப்போ அடுத்துது நாம திருத்தணிக்கு ப்ளான் பண்ணிர்க்கோ
மொட்டையடிக்கவாஸ்டர்
மொட்டை அடிக்கிற்த்துக்கு பசங்கள் இருக்காங்க ஸ்டர் டோன்ட் வரி
சேரிங்க சேரிங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க
போறங்கஸ்டர் எத் நீங்க எங்யு போறது இல்லிங்ளா
நாயி எங்க்யு போறதில்ல சிஸ்டர் போன மாசந்தா எங்க சிஸ்டர் கொட ப்ளாக் தன்டட் எதோ இங்க இருக்குன்றனால போய்ட்டு வந்தோ மத்தப்படி நம்ம எங்க்யு போறதுல நம் உண்டு கட உண்டு வீடு உண்டுஸ் கோல்டுண்டு
அடிக்கிடி போகுணுஸ்டர் சும்மா வீட்லேருக்க கூடாதே
போகுணுந்தா பட்டு நம்மோட சுச்சுவேஷன் அப்டி அமைலிங்ளே
சரி சரி சுச்சுவேஷன் பாத்துட்டு போங்க னே என்னா பண்றது
இன்னொர் நாள் நம்மல்லா சேந்து போய்ட்டு வர்லா இது ஒரு லாங் ட்ராவல்
போல போலா
அப்றோ வக் கல்லா எப்டி போய்ட்ருக்கு
வா கல்லா அப்டே போய்ட்ருக்குஸ்டர் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல
பெருசா ஒண்ணு இல்ல அப்டியே போய்ட்ருக்கு இல்லப் பசங்களா என்னா பண்றாங்க
பசங்க ஒரு பைஸ ஒரு பையன் எனக்கே
சரிங்க
ம் நைன்த்து ஸ்டாண்டட் படிக்கிறாரே
அப்டிங்ளா ச்செரிங்க அ லன்ச்சு எனக்கு ரெண்டு பசங்க பெரியவர் ரு நைன்த்து சின்னவரு சிக்ஸ்த்து
ஓ சரிங் சார் உங்க வீட்ல உங்க வீட்ல என்ன வீட்ல ஹஸ்பண்ட் எல்லா என்னா பண்றாங் ஸ்ட்டர்
சிஸ்டர் அவ்ங்கல்லா தோட்டத்து வேலைக்கிதா போறாங்க
ஓ எல்லவ் அக்ரியா
அக்ரி தா
சூப்ப சூப்பர் சிஸ்டர்
ம் உங்க ஹஸ்பண்டு என்ன வேல பாக்குறாங்க
சிரா அவ்ரா மேனேஜரா இருக்காருங் ஸ்டர்
எந்த கம்பெனில சிஸ்டர்
அவரு ஐ டி கம்பெனில இருக்காருங்க சிஸ்டர்
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணட்டு லவ் பண்ணுங்க ம் அப்ற இன்னொரு நாள் ஃபேமிலியோட ஹஸ் பண்ட்டோட கூட்டிட்டு எல்லாரு ஒரு லாங் ட்ராவல் போலா அப்பற பாரம்பரிய சின்னங்கள் எல்லா இருக்குல பாரம்பரிய கோயிலு பாரம்பரிய சின்னங்கள் அந்த மாரி ஒரு விசிட் போடனு கல்வி சுற்றுலான்ற மாரி பசங்களயும் கூட்டிட்டு எல்லாரு போலா போலம் உங்ளுக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸையு கூப்டுங்க எல்லாரு சேந்து போய்ட்டு வரலா ஒரு நாளு
ஆ பிளான் பண்லாங்க சிஸ்டர் போலா போலா
ம் செரி செரி உங்க ஊர்லல்லா மழ பெய்துங்களா
சிஸ்டர் நம்ம ஊர்ல ஒரே மழ தா சிஸ்டர்
ம்
திடீர்னு வெயில் அடிக்கு திடீர்னு வெயில் அடிக்கு
ம் திடீர்னு மழ பெய்யுங்க ம்
எல்லாம் திடீர் திடீர்னு வருது சிஸ்டர் சொல்லிட்டா வருங்க அதெல்லா
செர் செர் எங்க ஊர்ல நல்லா வெயில் அடிக்கிது கொஞ்சோ மழய இந்த பக்கம் அமுச்சு விடுங்க நாங்களு கொஞ்சோ என்ஜாய் பண்ணிக்கிறோ
அமுச்சிவுடுற இப்ப நா அனுப்புறது தயாரா இருக்க அது வருமானு தெரியலிங்களே
செரிதா சிஸ்டர் ரொம்ப நல்லது தா அமுச்சு வுடுங்க அமுச்சு வுடுங்க
ம்
செரிங்களா வேற என்ன விசேஷம்
விசேஷம் ஒன்னு இல்ல சிஸ்டர்
ம்
நீங்கதா எதாவது விசேஷ இருந்தா சொல்லணு
சாப்பட்ற ஃபுட்டெல்லா எப்டி சாப்டுறீங்க ஹெல்த்தியா சாப்டுறீங்ளா
ஹெல்த்தியா என்ன காலைல ரெண்டு தோச மத்தியான மீல்ஸூ சாயந்தர ரெண்டு சப்பாத்தி
ம் ஹூ ம்
அவ்ளோ தா சிஸ்டர்
பசங்களுக்கு அப்டிதா குடுப்பீங்ளா
பசங்களுக்கு சாப்டுறதுக்கு எங்க சிஸ்டர் சாப்டுறாங்க ஃப்ரூட் குடுத்தாலு சாப்டுறதில்ல சாப்பாடு குடுத்தாலு சாப்பறது இல்ல
குடுங்க அவங்களுக்கு இந்த ஏஜ்ல குடு இந்த ஏஜ்ல குடுக்குறதுதா அவங்ளுக்கு பின்னாடி அவங்ளுக் ஹெல்த்தி ஹெல்த் அதனால இப்போ கொஞ்சோ ஹெல்த்தியானத எந்த அளவுக் குடுக்க முடியுமோ குடுங்க அவுங்க வேண்டாந்தான் சொல்லுவாங்க அப்பிடியே விட முடியாது இல்லயா
ஆமாங்க சிஸ்டர் நானும் கொஞ்சோ கொஞ்சோ குடுத்துட்டு தா இருக்க என்ன பண்றது ஆ கொண்டு போறாங்க சிஸ்டர்
ம் காய் போடுறீங்ளா
கண்டிப்பா கம்பல்சரி காய் இருக்கு
ம்
காய் இல்லாம பாக்ஸ்சு என் பையன் சாப்பிடவே மாட்டா சிஸ்டர்
ம் அது போதுமே டெய்லி ரெண்டு வேள காய் சாப்பிட்டாலே ஒரு ஸ ஸ்ட்ரென்த்ட
ஆமா
ம் நல்ல உணவு பாரம்பரிய உணவு சிறுதானியங்கள் அந்த மாதிரி பழக்கி விடுங்க ம் கருப் பு கவுனி அரிசி இருக்குல்ல அதுல ஒரு கஞ்சி அந்த மாரி வச்சு குடுங்க
சரிங்க
ராகி கழிக் கிண்டி குடுங்க
அதெல்லா ஒரொரு நாள் செய்வோம் சிஸ்டர் ஆனா சாப்பிட மாட்டாங்களே என்ன பண்றது
அது பால்லயோ இல்ல தயிர்லயோ நல்லா பெசஞ்சு குடுங்க
சரி சரி
நல்லா ஹெல்த்தியா இருக்கோ அவங்களுக்கு வயிறு ஃபுல்ஃபில்லா இருக்கோ ஒடம்புக்கும் பிரச்சனை வராது டெய்லி இன்னொன்னு என்னன்னா மார்னிங் எந்திரிச்சு தண்ணி குடிப்பாங்களா
காலையில எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டெல்லா குடிச்சிட்டு இருந்தாங்க அவன் எதோ டைமுக் குடிப்பாரு இல்லாட்டி குடிக்க மாட்டாங்க
அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணனுன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய வச் வச்சுட்டு நைட்ல ஒரு நாள் வெந்தயம் ஒரு நாள் சீரகம் ஒரு நாள் பட்ட ஒரு நாள் கிராம்பு ஒரு நாள் மல்லி ஒரு நாள் புதினா இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சிட்டு காலையில எந்திருச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் குடுத்து பழக்குங்க
சரிங்க
டிப்பாங்க குடிப்பாங்க எம்டி ஸ்டொமக்ல எந்திரிச்சு பிரஷ் பண்ணது கொஞ்ச கொஞ்சமா குடிக்க சொல்லுங்க வயிறுல இருக்குற எல்லா பிரச்சனையு அவங்களுக்கு சரியாயிடு நம்மளுக்கு இந்த ஏஜ்ல ம் இந்த ஏஜ்ல நம்மளுக்கு ஸ்டொமக் பிரச்சன வரு பெயின் வரு உப்பிட்டு வரும் நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக் க்கு ஸோ அதெல்லாம் பசங்க கொஞ்சோ ஜங்க் ஃபுட்டெல்லா சாப்பிடடுறதுனால இந்த மாரி ஐட்டம் குடுத்தீங்கன்னா அது கரெக்ட் ட்டா பேலன்ஸ் ஆயிடும் எங்க வீட்டுல நாங்க இது கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸா கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோ குடிக்கிறாங்க
ஓ அப்பிடிங்களா ஓகே சிஸ்டர் நானு ட்ரை பண்றேன் இன்னி ஈவினிங்ல இருந்து
டெய்லி ஒவ்வொன்னு குடுங்க வெந்தயம் எல்லாம் ரெண்டே ரெண்டு வாயில எக்ஸ ட்ரா போடச் சொல்லுங்க குடிக்கும்போதே மத்ததெல்லா ஒன்னும் பிரச்சன சனையேல்ல டெய்லி ஒண்ணு போட்டு மெய்னா கிராம்பு கிராம்பு தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது கிராம்பு தண்ணி பட்ட தண்ணியும்
சரிங்க சிஸ்டர் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பரவாயில்ல
ஆமாங்க சிஸ்டர் என்ன பண்றது நம்ம பாக்க வேண்டியதா இருக்கே பசங்களையு நம்மளையு பாக்கணு பசங்களையு பாக்கணு
சரிதா சரிதா
அதனால எல்லாமே பாத்து பாத்து செய்ய வேண்டியதா இருக்கு நீங்க வாங்க எங்க ஊருக்கெல்லா ஒரு நாள் ஃபேமிலியோட கூட்டிட்டு வாங்க ஒரு நாள் ஸ்
கண்டிப்பா பசங்களுக்கு லீவா இருக்கும் போது ஒரு நாள் உங்ளு வரே வந்து உங்கல்லாம் உங்க ஊரல்லா விசிட் பண்றே
ஓகே வாங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு வாங்க ஸ்டே பண்லா எல்லா ஃபேமிலியா உக்காந்து நல்லா சாப்பலாம் ஹெல்தி ஃபுட் அந்த மாறி சாப்ட்லா உம் வாங்க வாங்க அப்ற சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிளேஸ் எங்க இருக்கு சுற்றுலாப் ப
நல்ல பிளேஸ்னா சுற்றுலான்னு எனக்கு தெரிஞ்சா நாங்க கேரளாக்கு தா அடிக்கடி போவோ
உம்
கேரளா மைசூர்
மைசூர் உம் மகாராஜா மைசூர் மகாராஜா பேலஸ் போயிருக்கீஙளா
அப்ப தா பாத்துருக்கே ரெண்டு மூணு டைம் போயிருக்கே
ரெண்டு மூணு டைம் போயிருக்கீங்ளா
அதலா நைட் டைம் போனாதூ சூப்பரா இருக்கு
அப்டிங்ளா
பகல்ல போனா கூட அவ்ளோ தெரியாது நைட் போனம்னா லைட் செட்டிங்கு அதுக்கூ
உம்
அ சூப்பரா இருக்கூ
செரிங்க சரிங்க
நீங்க ஒரு வேணா ஒரு அவுங்க ஃபேமிலியோட ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க
கண்டிப்பா நம் நம்மல்லா போலா கண்டிப்பா
சரிங்க சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ஆ பாக்கலாங் சிஸ்டர் பாய் பாய் பாய்